ஹலோ மேம்
வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் நீங்க
உம் நானும் நல்லா இருக்கேன் வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
ஆமாம் உங்க வீட்டுல எப்படி இருக்காங்க பசங்க எல்லாரும்
எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க சாப்ட்டீங்களா உம் நான் சாப்ட்டேன் இப்பதான் சாப்ட்டேன்
என்ன சாப்பாடுங்க
இன்னைக்கு என்ன சாம்பார் அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரே முட்ட வச்சு சாப்ட்டாச்சி நல்லா
சிக்கன் ஃப்ரை முட்டை நா நாங் சிக்கன் பிரியாணி மேம்
ஓ சூப்பர் அப்ப நல்லா சாப்ட்ருப்பீங்களே
ஃபங்ஷன் அதனால போய்ருந்த மேம்
ஓ ஓகே ஓகே ஓகே காலைல என்ன சம காலைல என்ன சாப்ட்டீங்க காலைல என்ன சாப்ட்டீங்க
காலையில எதும் சாப்டல மேம் ஒரு காஃபி டீ மட்டும் குடிச்சிட்டேன்
மதியானம் பிரியாணி சாப்பிடணும் அதனால வயிற காலைல ஃப்ரீயா விட்டுட்டீங்களா
ஆஹ்
உம் அது சேரி இன்றைய பொழுது எப்படி போச்சு சார்
இன்றைய வந்து ஒரே வேலையா போயிடுச்சு மேம்
அதா பேச்சே டல்லா இருக்கா ஆளே பாக்க முடில ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களா
எங்க மேம் வேலையே கரெக்டா இருக்கு
உம் ஃபுல் டைமா வேல பாக்குறீங்களா ரெஸ்டே இல்லாம
நைட்ல ரெஸ்ட்டு குடுக்குறாங்க மேம் காலையில இருந்து போட்டு உயிரவாங்குறாங்க மேம்
செம அது சேரி சாட்டர்டே சண்டே கூட லீவ் இல்லையா
இல்ல மேம் சாட்டர்டே வந்து இருக்கு மேம் ஆஃப்டே இருக்கு
அப்படியா
ஆமா அது ஓடி கணக்குல வந்துரும் எக்ஸ்ட்ரா
ஓ ஓ ஓ
சேட்டர்டே ஆப்டேக்கடுத்து நம்ப இருந்தா சேட்டர்டே முடிஞ்ச யார்னா அடுத்து நம்ப பர்த்டே ஃபங்க்ஷன் வெட்டிங்கு ஏதோ ஒன்னு மாட்டக்குது மேம் வீக்கெண்ட்ஸ்ல
என்ன பண்றது எல்லாரும் வாழ்க்கையில ஓடிக்ட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சின்ன குழந்தையா இருந்திருந்தா சந்தோஷமா சுதந்திர பறவையா இருந்திருக்கலாம்
ஆமா மேம்
எனக்குலா இப்ப ஏந்தா நம்ம பெருசா வளர்ந்தமோன்னு இருக்கு கொழந்தையா இருந்துருந்தா குழந்தையா இருந்துருந்தா ஜாலியா இருந்திருக்கும்
உம் உம்
அந்த நாட்கள எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறப்போ வருத்தமாதா இருக்கு ஸ்கூல் படிக்கிறப்பலாம் எப்போ தா ஸ்கூல் முடியுது எப்படா முடியுது டுவெல்த் படிக்கும்போதெல்லாம் அப்படிதா நா ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தே எப்ப பாத்தாலும் படிச்சுகிட்டே இருக்க சொல்லுவாங்க டியூசனு ஸ்டடிஸூ ஸ்டடி கிளாஸூ உயிர வாங்குவாங்க எப்படா இது முடிய போது முடிய போகுது முடிய போதுன்னு அவ்ளோ இதா இரு இருந்துச்சு ஆனா அந்த ஸ்கூல் டேஸ் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டே நாள மிஸ் பண்ணிட்டோமே மிஸ் பண்ணிட்டமே அப்டி சொல்லி உங்களுக்கு அப்ப ஏதாது தோணிருக்கா
காலையில கூட நெனச்சுருதாங்க கரெக்டா நீங்க பேசுறீங்க உண்மையாவே காலைல நெனச்சிருந்த ஏண்டா பெருசானோ
ஆ ஹா
ஜாலியா சாப்ட்டோம பசங்க கூட வெள்ளடோமா
ம் ம்
ஊர் சுத்துனமா ஏதோ சும்மா சைட்டு ஆட்ச்சுமா அப்டின்னு அதே ஜாலியா இருந்துச்சுரா ஏ இப்ப பெருசாவணு அப்டின் தோண்து மேம்
அதா அதெல்லா ஒரு என்ன சொல்றது ஒரு அப்டி ஒரு அழகான காலம் அற்புதமான கால
பீஸ்ஃபுல்லான லைஃப் மேம் அது ஒரு லைஃப்
கண்டிப்பா கண்டிப்பா
ஒவ்வொரு நாளு ஒவ்வொரு மெமரிஸ் மேம்
ஆமா இப்ப திரும்ப கெடைக்காத அப்டி ஒரு டேஸ்லா இப்ப கூட ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்றதா இருந்தாலே எப்பவாச்சு வருசத்துல ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அப்டிதா மீட பண்ண வேண்டியதா இருக் அதுவு எத்தன தடைகள மீறி ஒரு வாட்டி மீட்டிங் போடணும்னு பிளான் போடுவோ அதுக்கப்றோ வேற ஒரு பொண்ணுக்கு ஏதாது ஏதாது ஆயிரும் மீட் பண்ண முடியாது சூழ்நெல அப்டியே தட்டி தட்டி போய் மீட் பண்றதுக்குள்ள அந்த ஜாலியா இருப்போ ஒரு நாள் அந்த ஒ பத்து மணிக்கு மீட் பண்ண ஆரம்பிப்போ ஈவினிங் வர எங்களுக்கு டயோ அந்த நாள் அப்டி போறதே தெரியாது மனச விட்டு பேசிட்டு ஜாலியா டக்குன்னு போயிரு அந்த மாதரி இருக்கு
ம் நா வந்து வீக்லி ஒன்ஸ் எல்லாரையு சந்தி ச்சுருவோ மேம்
அப்டியா
வீக்லி ஒன்ஸ் சேட்டர்டே இன்னைக்கு வந்து நைட் கெளம்பிடுவாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்லா
ஆஹா ஆஹா
போயிட்டுங்கண்ணா நைட்டு டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் வரையு
அது செரி அப்ப நீங்க எல்லா குடுத்து வ நீங்கல்லா குடுத்து வச்சவாங்க எங்களுக்குல்லா அந்த மாரி ஒரு வாய்ப்பே கெடையாது
உங்களுக்கு ஃபேமிலி ஆயிடுச்சு மேம் இன்னு ஃபேமிலி ஆவல மேம் ஃபேமிலி ஆயிட்டா அது கூட ஆகாது மேம் எனக்கு
ம்
உங்கள மாரி ஒரு மேம் வந்து நெக்ஸ்ட் கண்டிஷன் போட்டா தா எங்க உயிரே ஏடுத்துருவாங்க
அது செரி ஃபே என்னதா ஃபேமிலி ஆனாலு செரி ஆ ஃபேமிலி ஆயிட்டு ப்ரெண்ட்ஸ் ஸ மீட் பண்றவங்க இருக்கதா செய்றாங்க ஆனா எங்களுக்கு அப்டி இல்லையே ஃபேமிலி ஆனனா ஒரு பையன் ஆனாலுமே என்ன எங்க போறதா இருந்தாலு கூடயே தா கூட்டிட்டு போணு வீட்ல விட்டுட்டு போனா எத்தன போன் வரு இன்னு வர்லையா இன்னு வர்லையா இன்னு வர்லையான்னு என்னைக்காவது ஒரு நாள் தா ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ண போவோ அதுக்குள்ள அத்தன போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிருவாங்க என் பையன் எப்டின்னா என் கூட கூட்டு அ எல் கே ஜி தா படிக்கிறா ஆ என் கூட கூட்டு போறதா இருந்தா கூட வரமாட்டா வரமாட்டேன்னு சொல்லிடுவா அழுவா அதனால இங்க வீட்லியே விட்டுட்டு காலைல பத்து மணிக்கெல்லா கெளம்பிடுவோ ப்ரெண்ஸா மொத்தமா போயிட்டு ஆ யாராது ஒரு தங்க வீட்லதா மீட் பண்ணுவோ மொத்தமா போயிட்டு எல்லா திங்ஸும் மொத நாளே வாங்கி வெச்சுருவாங்க சமைப்போ சமச்சு ஒன்னா உக்காந்து சாப்ட்டுட்டு வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து ஆ சாய்ங்கால ஆயிடுச்சுன்னா டீ போட்டுட்டு அதுக்கப்புற ஏதாவ்து எ அ நெட்ல ஆடர் போட்டு சாப்ட்டுட்டு அப்டி டக்குனு போயிரு டயோ அதுக்குள்ள பத்து போனாது வந்துரு வீட்ல இருந்து இன்னு வர்லையா வர்லையான் சொல்ட்டு உங்களுக்லா அப்டி இல்லல ஜாலியா நைட்ல ஒண் உம்போது மணிக்கி கெளம்புனா அன் டைம்ல மூணு மணிக்கி வரன் சொல்றீங்க இப்ப நீங்களா உங்களுக்லா குடுத்து வச்சவங்க
அதுலே போய்ட்டு ம் நீங்கள் கொழந்த வெச்சிர்க்கிங் மேம் அ கண்டிப்பா இத் நடக்கு வீட்ல கேப்பாங்க ப்ப கொழந்திய பாத்துக்கணு
ஆமா உங்களுக்கு அந்த மாரி இது இல்ல அதனால ஃப்ரி பேடு பறவையா இருக்கீங்க
அப்டி கிற்தா மேம் நல்லது
கண்டிப்பா ம் அததா நா சொல்ற அததா நானு சொல்றே இப்ப எனக்கு இருவத்தாறு வயசு ஆ என்னோடது இருவத்தாறு வய்சுல எனக்கு இருவது வயசுல என்னவோ கல்யாணம் பண்ணாங்க ந படிச்சு காலேஜு முடி ச்ச ஒடனே அதுக்கப்புற பைய பையனுக்கு இப்ப நாலு வய்சாகுது அவ வந்ததுக்கப்புற இருக்குற கொஞ்ச நஞ்ச என்ன
படிச்சு காலேஜ் முடிச்சா இருவது வய்ஸ் எப்டி மேம் ஆகு
ஆயிரிச்சு ந ர எங்கள் நா வந்து மூணு வருஸ படிச்சே ஐ மீன் அந்த காலேஜு டைம் லாஸ்ட்லெல்லா எனக்கு மேரேஜு வந்துருச்சு
ஓ
இருவது வய்ஸ் இருவத்தொரு வய்சுன் வெச்சுக்கோங்களேன் ஆனா எனக்கு காலேஜு முடிச்ச ஒடனே எனக்கு மேரேஜி காலேஜ் படிச்சுட்டுருக்கல்யே ஆல்ரெடி எங்கேஜ்மெண் ஆயிடுச்சி ஆ என்னோட படிப்புக்காகதா வெயிட்டிங் முடிச்சு இந்த மறு மாசோ அப்பவே எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேரேஜ் ஆயி கொஞ்ச நாள்யே அ கொழந்தயு வந்துருச்சு பையனுக்கு நாலு வயசு இப்போ அவ வந்ததுக்கு அப் புறோ இன்னு இருக்கிற கொஞ்ச நஞ்ச சுதந்திரமே போச்சு எங்கயுமே போமுடியல
வுடுங்க மேம் பைய பெருசாயிட்டா போய்ருங்க
பைய பெருசாய்ட்டானா நீங்க சுத்துவீங் வுடுங்க
கண்டிப்பா அப்பிடி ஒரு நாளுக்காக தா வெயிட் பண்ணிட்ருக்கே
நீங்க பாவோ உங்க ஊர் நீங்ளாச் பரவால மேம் இருவது வய்ஸ் ல கல்யாணம் பண்ணிகிறீங்க எங்க ஏரியாலல்லா சவன்டீன்லே புடுச்சி தள்ளிவுட்டு ட்றாங்க மேம்
அப்டியா அவ்ளோ சீக்கிரமாவா
செகண்டே
அய்யிய்யோ உங்க உங்கள்ல லேட்டா தான கல்யாண பண்ணுவாங்க நால்லா பாத் திருக்கேனே இருவத்தஞ்சு வயசு அப்டில்லா கல்யாணம் பண்ணிருக்காங்க
பாய்ஸ்கு இல்ல மேம்
கேல்ஸ்க்கு தா சொல்றே நால்லா நெறைய பேரு
இங்க மேம் இங்க வந்து மாப்பிள்ள ஏதோ மீடியமா இருந்தா ஓகே ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க மானோ அவங்க ரோஷோ முக்கியோ அதனால வந்து காலேஜ் போனா பொண்ணு யாருன்னா இழுத்துட்டு போயிட்டு என்ன பண்றதுன்றதுனால சர் புடிச்சு அப்டியே முடிச்சிறது புடிச்சு முடிச்சு விட்டுறாங்க
அது செரி அவங்கல்லா பாவோ கொஞ்சமாவது ஒரு டிகிரியாவது வாங்கனும்ல
அதுக்கு ஏத்த மாரி அவுங்க என்ன வேல பண்றாங்க தெரியுமா மேம் ஸ்கூல்லயே இன்னா கம்ப்ளைண் ஆவுது எனக்கு தெரிஞ்ச பொண்ணே வந்து ஸ்கூல்ல கம்ப்ளைண் ஆயிட்ட பின்னாடி இப்ப மேரேஜ் பண்ட்டாங்க ஏ ஏ எப்ப டூவெல்த் முடிச்ச ஒடனே பண்ட்டாங்க
ஐய்யயோ இதெல்லா ரொம்ப பாவோ ஆனா நான்ல்லா என்னோட பதினாறு வயசுலயே நா டுவெல்த் முடிச்சுட்டே என்ன கொஞ்சோ சீக்கிரமாவே என்ன சேத்துட்டாங்க என்னோட பதினாறு வயசுலேயே நா கரெக்ட் ட்டா டுவெல்த்து முடிச்சே அதுக்கப்றோ நா காலேஜ்ல சேந்தே பி பி ஏ படிச்சிருக்கே அ மூணு வருசோ கோர்ஸ் எனக்கு முடிச்ச ஒடனே மேரேசு அது கூட நா சொன்னே இன் ஆமா இன்னு கொஞ்ச நாளுக்கு அப்றோ மேரேஜ் பண்ணலா அப்டின்னு சொல்லிட்டு எங்க வீட்ல சொன்னே அ இதுக்கு மேல டிலே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கல்யாணோ பண்ணி வெச்சிட்டாங்க கல்யாணோ பண்ணி வெச்சிட்டு அதுக்கப்றோ கொழந்த குட்டின்னு ஆயிடுச்சு அவ்ளோதா
அவ்ளோதா மேம் என்ஜாய் பண்ணுங்க லைஃப் என்ஜாய் பண்ணுங்க
ம் ஓகே இனிமே உங்களுக்கு நீங்க பசங்கங்கறதுனால உங்களுக்கு கல்யாணோ ஆனாலு ஒண்ணு தெரியாது எங்கனாலு சுத்தலா
அதுவா மேம் நீங்க வேற கம்முன்னு இருங்க மேம் இப்டி நீங்க சொல்லிறீங்க எல்லாரு உங்கள மாறியே இருக்க முடியுமா மேம் வெளிய போனா எங்கடா போறேன்னு கேப்பாங்க வெளிய போ ன்னா இன்னாடா உன்கு வெளில வேலன்னுவாங்க
நீங்க
வாங்குற சம்பளத்துல பத்தஞ்சுக் கூட டிப்ஸ்சு கேக்கற்துக்கு பிச்ச எடுக்கற்துக்கு கணக்காக்குது மேம் எங்க ஃப்ரெண்ட்சு கண் கூட நா பாத்துக்கிறே மேம் அது
ஆஹா கவலப்படாதீங்க உங்களுக்கு நல்ல பொண்ணா அமையும் அ உங்களுக்கு ஏத்த மாரி ஒரு பொண்ணு அமஞ்சா நல்லா ஜாலியா இருக்கலா நீங்க இப்ப இருக்க மாரியே அப்பயு இருக்கலா
எஸ் மேம் பி பி ஏ எதுக்கு மேம் யூஸ் ஆவுது நீங்க அட்வான்ஸ்சே சொல்லாதீங்க மேம் எனக்கு அட்வான்ஸ்ன் ன்னாளே நெஞ்சுல அப்டியே ஹாட்பீட் எல்லா கொறையுது மேம்
ஐயய்யோ அதெல்லா ஒன்னு கவலப்படாதீங்க எல்லா நா நல்லா நடக்கு
பி பி ஏ எதுக்கு மேம் யூஸ் ஆவுது நீங்க படிக்கிறது
இப்போ பி பி ஏ படிச்சா இது பிசினஸ் சம்பந்தப்பட்டதுதா நம்மோ அக்கௌண்ட்ஸ் அ பேங்க்லயோ இல்ல ஹாஸ்பிட்டல்லியோ ஒர்க் பண்ணிக்கலா ஆல்ரெடி இப்ப எனக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்துச்சு அக்கௌண்ட்ஸ் சம்பந்தமா அ நாதா ஏ பைய்யன வெச்சுட்டு போ முடிலன்னு சொல்லிட்டு நா போல இப்ப நா வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்றே
ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்களா பிரைமெரிக்கா
ஆமா ஆமா பிரைமேரிக்கு ஃபர்ஷ் ஸ்டாண்டர்ட்டு எங்க நீங்க எங்க என்ஜாய் பண்றது பையன சேத்ததோட நானு அப்டியே ஸ்கூல்லே ஜாயின் பண்ணிட்டே
அப்டியே ஆடு மாடு மேய்க்கதுக்கானா மோசமாக்குதுன்றீங்களா
ரொம்ப கஷ்டோ ஐய்யயோ அதுக்கு வேற
ஏ ஏ ஏய் ஏய் ன்னு கத்தி உங்க தொண்டக்
இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பைய பிள்ளைங்க தான கொஞ்சொ எல்லாம் கத்துக்கிட்டு தான் வந்திரு ப்பாங்க ஆ இருந்தாலும் கஷ்டொ ஸ்ட்ரென்து கொஞ்சம் அதிகங்கிறதுனால ஒர்க்லாம் ரொம்ப அதி திகமா இருக்கும் ஏன் போனேன் அப்டிங்கற ஒரு இதுக்கு